அக்கா
ம் தம்பி நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
நானு நல்லா இருக்கேங்க்கா
வீட்ல எல்லரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்கக்கா உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க எங்க ரெண்டு மூண் நாளா ஆளயே காணோ
அக்கா நா வெளியூரு போயிட்டேங்க்கா
செரி செரி செரி செரி நானா வந்து அந்த சைடா வந்த அம்மாவ பாத்த அம்மா என்ன சொன்னாங்க தம்பி வந்து கொஞ்சோ வெளில போனா ஃப்ரெண்ட்ஸோடய்லா அப்டின் சொன்னாங்க எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடயா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடவா
அக்கா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனோங்க்கா
ஆ ஆ பரவால்ல பரவால்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்ளா
ஆ ஓன் வீக்கு ட்ரிப்பா போனோம்க்கா
ம்
பாத்தீங்கன்னா நாங்க நாலு சக்கர வண்டில போனங்க
சேரி செரி செரி சந்தோஷோ நானு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சி நானு உன்ன மாதிரி வந்து போன
சொல்லுங்க்கா இல்லைன்னா நாம்ப்ளு போலாங்க்கா
போனா கரெக்ட்டு தா போனா கெடக்குது போலா போலா போலா நானு இப்ப போய் ரொம்ப நாளா ஆயிடுச்சு எப்பனா நானு உன்ன மாதிரி காலேஜ் படிக்கைல்லைய்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளிலல்லா போச்சு ஸ்கூல் படிக்கைல அப்பா அம்மா கண்ட்ரோல்லயா அப்ப போறதுக்லா வாய்ப்பு இல்ல ஆனா காலேஜ் படிக்கைலீயே தா போனோ அது போவாக்கு அதுக்கப்றோ வேலைக்கு போனோ வந்தோ அப்போ நெறைய போனோ ஏன்னா நம்ம சம்பாத்யோ அப் ப்பா அம்மா வந்து கை நீட்டி காசு வாங்கனோம்னா அதுக்கு நம்ம வந்து பதில் சொல் சின்னல்ல அது வேற ஆனா வந்து ம் ம் பதில் சொல்லல அப்டின்னாலு நம்ம கையில இருந்ததுன்னா அது வேற நம் பாத்து நம்புளுக் புடிச்ச மாதி செலவு பண்லா இல்ல அப்டினா வந்து அ நம்ம காசுடைய நம்ம நம்மகிட்ட காசு இக்கும்மோ அது வேற ஆ வேல்யூ தெரியாதுங்கறதுலா இல்ல நம்ம கைல நம்ம காசு இருந்ததுனா அது வேற அம்மா அப்பாக் கேச வாங்கி நாம செலவுப் அன்றக்கும்போது அந்தக் காசு வேற
நல்லத ஆமாங்க்கா
ம் நானும் போனே அந்த மாதிரி புள்ளைங்க மட்டும் போனோ ஒரு அஞ்சி பேரு நாங்களு அந்த மாரி ஒரு சுற் ற்றுலாலாம் போனோ ம் அதுப் போக வந்து அ இன்னொரு ஆஃபிஸ் மீட்ஸ் எல்லா தனியா வந்து அதுலயு நாங் ங்ப் புள்ளுங்க பசங்க அதது சேந்து அந்த மாரியும் போனோ
செரிங்க
நல்லா இருந்தது அந்த நாள்லா நல்லாவே இருந்தது அதெல்லா ரொம்ப நாள் ஆயிடுச்சா
ம் செரிங்க
ம் இன்னொன்னு நம்ம சின்ன வயசுல வந்து நல்லா அது ஸ்கூல் பருவத்துல வந்து இந்த மாரி எட்த்துக் ஸ்கூல்ல கூட்டிட்டு போவாங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா
ஆமாங்க்கா புதுசா போறக் கொஞ்ச அந்த மாரி எனக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லிங்க்கா ஃபேம்லிப் கஷ்டோங்க போறக்கு காசு கூட இல்லிங்க வீட்ல கேட்டாலு காசு இல்ல மு எங்க மூனு வேள சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டோ நீ நாளைகு பெரியனாயி சம்பாரிச்சு போய்க்கோ அப்டின்ருவாங்க அப்பறோ நானு செரி சாப்பாடுதா முக் க்கியா டூரு முக்கியமில்லேன் நானு போமாட்டேங்க்கா படிப்புண்டு வீடுண்டுனு மட்டு இருப்பங்க
ஓ ஓ ஓ ஓ ஓ செரி செரி செரி செரி
ரொம்போ வுவா ஏழ்மைல்ருந்து வந்தவங்க்கா நானு
ம் ம் ம் ஓ அப்டினா என்னப் பண்ணு நீ நல்லகா படிச்சு
கா ஆமாங்க்கா ஆ
நீ ஒரு நல்ல வேலைக்குப் போனோ ம் கண்டிப்பா இன்னு நா அதெல்லா ஒன்னுல்ல நா நல்லா வந்து ஹார்ட்ஒர்க் பண்ணி ஒரு இதுப் பண்ணோம்னாவே முழுமையாட மனசோட பண்ணாவே வந்து நம்மளுக்கு அது வெ ற்றியாதா இருக்கு கெடச்சிரு எதா இருந்தாலு ம் நாங்ளு அந்த மாதிரில்லாம் போனோ இப்ப சாப்பால்லா வந்து ஹோட்டல்ல சாப்டுக்ட்டீங்ளா இல்ல இங்கத்தே கொண்டு போயிருந்தீங்ளா பசங்கள்லா இல்லக் கூட்டாஞ்சோறு ஆக்கிகிட்டீங்ளா
நாங்க வந்து சமச்சு சாப்ட்டுக்டங்க
ம்
ஹோட்டலுக் போன ஒடம்பு கெடுதல்னு நாங்ளே பொருள் எல்லா எடுத்துட்டு போயிருந்தங்க நாங்ளே சமச்சு சாப்ட்டுக்டங்க எல்லாருமே ஒன்னுச சேந்து சமச்சு பொருள் எல்லாமே போட்டு நாங்ளே சாப்ட்டுக்டங்க
ஓ அண்டா குண்டாலாம எடுத்துட் போயிந்தீங்க
ஆமாங்க்கா மினி கிச்சன்னு சொல்லி நாங்க கேஸ் ஸ்டவ்வுலருந்து எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தங்க
ஓ பரவால பரவால்ல கூட்டாஞ்சோறே
ஆமாங்க
ம் எத்தன பேரு போயிருந்தீங்க
அக்கா ஒரு பத்து பேருங்க
சேர் சேர் சரி புள்ளைங்க பசங்க எல்லாருமே போயிருந்தீங்களா பசங்க மட்டு போயிருந்தீங்களா
பசங்க மட்டு போயிருந்தங்க
ம்
அப்பறோ எல்லாமே பொதுவுலயே எல்லா ஹ ம் பணத்துல இருந்து எல்லாமே பொதுவலயு ஷேர் பண்ணி எல்லாருமே நல்லா திருப்தியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தங்க சாப்பாட்ல ந்து எல்லாமே
ம் ம் போறதல்லா நம்பளோட ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கு
ஆமாங்க்கா
போனு எங்கயா இருந்தாலு ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா அது வேற ஃபேமிலியோட போனோம்னா அந்த என்ஜாய்மெண்ட் வேற
ஆமா
ம் பரவால்ல இந்த மாரிலா பிளான் பண்ணி கரெக்டா போங்க எத்தன் நாளு அந்த மாரி பிளான் போ போனீங்க
நாங்க இது ஒரு ஆ ஒரு மூனு மாசமா நாலு மாசமா நாங்க பிளான் பண்ணிட்ருந்தங்க எங்களுக்குனு டைம் ஒத்துக்கலீங்க அதுக்கப்புறோ எங்களுக்கு கொஞ்ச ஹாலிடேஸ் லீவ் வந்ததுங்க அப்புறோ அதுல கிளம்பிட்டங்க
சேரி அதுக்கப்பறம் நாங்களு அந்த மாரிதா பிளான் பண்ணி வச்சிருந்தோ ஃபேமிலியா
சேரிங்க
வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஃபேமிலியு எங்க ஃபேமிலியு போலா அப்டின்னு ஆனா கடைசி நிமிஷத்துல அது கொஞ்ச கேன்சல் ஆயிடுச்சு
சரிங்க
இன்னொன்னு என்ன அப்டின்னா ஆ பசங்க அதாவது மென்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் மேரேஜ் ஆனது கப்புறமே வந்து பசங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெள்ள போவாங்க ஆனா வந்து ஆ அப்படியே உமென்ஸ் பாத்தா ப்படியே அது வந்து பின்தங்கிடு அவிங்னால அது கப்பறோ போ முடியாது நெனைச்சாலு ஏன்னா ஃபேமிலிய பாத்துக்கணு கொழந்தைங்கல பாத்துக்கணு அப்படின் சொல்ட்டு அது கொஞ்சோ
ஆமாங்க
அப்டியே இதாயிடு
கண்டிப்பாங்க பாத்தீங்கன்னா அவிங்களுக்கு பல பொறுப்புகள் வந்துருங்க மாமியாரு வந்து கொழந்தை பாத்துக் சொல்லுவாங்க ஒர்க்கு பாத்துக் சொல்லுவாங்க ஒன்னு வெளிய உடமாட்டாங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்மு அப்படித்தா இருக்குங்க அது ஒத்துக்கடாதுங்க அதுக்கப்புறோ ஹஸ்பண்டு டைம் இருந்தா அது மாரி டைம் இருக்கிறப்போ வெளியே போய்க்க வேண்டிதாங்க ஃப்ரீ டைம்ல இருக்கறப்பலா
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா அப்படிதா போய் ஆகணு
கண்டிப்பாங்க
எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணிதானே போ முடியு
ஆமாங்கா எல்லா சுச்சுவேஷன்மு நம்ம ஹேண்டில் பண்ணித்தா ஆகணு அது நஷ்டமா இருந்தாலு செரி இல்ல லாபமா இருந்தாலு செரி
ம் கண்டிப்பா நீ அந்த மாரிலா வேண்டிது ம்
ஃபேமிலி சிட்டுவேஷனுமு இது பண்ணி ஃப்னான்ஸ் ஸ்டேட்டஸ் கரெக்டா வெச்சுட்டு எல்லாத்தையு பேலன்ஸா ஹேண்டல் பண்ணி கொண்டு போனாங்க
ஆமா கண்டிப்பா அதுதா இதாவுமிருக்கு பேலன்ஸ்டாவுமிருக்கு
ல்லா வந்தீங்க ஏக்கா
இல்லல்ல நானு வந்து இதுக்குதா ஆனா வந்து என்ன சொல்றது ஃபேமிலி அப்டிங்கற வரம் போது வ த்து நம்மளுக்கு வந்து எதோ ஒரு ஆ விஷயத்துல வந்து கொஞ்ச வந்து இது பண்ணிரு அந்த என்ஜாய்மெண்ட் வந்து கல்யாணத்துக்கு மின்னாடியே அது என்னமோ ஸ்டாப் ஆகுற மாரி கல்யாணத்துக்கப்றோ வந்தது கொஞ்ச தங்கிடத் தா
ஆமாங்க்கா அதுக்கப்பற நம்மளுக்கு பல பிரசர்ஸ் வந்துரு ரொம்போ பொறுப்புகள்ட்ருக்கு பல பொறுப் புள்ளைளுக் குடுத்துறோனு ஆமா கமிட்மெண்ட்ஸ் நெறையா இருக்கோணு நம்ம அதத்தா பாக்க வேண்டியதா இருக்குங் நம்மளுக்கு என்ஜாய் பண்ற மூடே இருக்காதுங்க
ம் இன்னோன்னு அ இப்பெல்லா வந்து சுற்ற ஃபஸ்ட்டெல்லா வந்து சுற்றுலா வந்து போறப் போ பாத்தன்னா என்ஜாய்மெண்டா இருக்கு அ அந்தளவுக்கு வந்து எதுமே கண்டுக்க மாட்டே இப்பெல்லா போறப்போ வந்து அ கொழந்தைகள கூட்டி ட்டு போனமா அங்க சுத்த பத்தமா இருக்குமான் தெரியில அ பாத்ரூம் சுத்தமா இருக்குமான்னு தெரியில சாப்பறதுக்கு எப்டி இருக்குன் தெரியில சாப்டா வந்து இவுங்களுக்கு ஒத்துக்கணு பாப்பாவ்க்கு ஒத்துக்கணு அ நம்பளுக் ஒத்துக்கணு அப்றோ வந்து அ போறதுக்கு தங்கோ எப்டி அ விடுதி வந்து நல்லா இருக்குமான் தெரியில எத்தன யோசன எங்க போகணுமா கூட ஓரளவு ஒரு கட்டத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆசுவேஷேன்லே இருக் கற மாரி அளவுக்கு வந்ரு
அது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸுனு வந்துட்டா அது வந்து அ வுமன்ஸ் வந்து இப்ப கொழந்தைகளுக்கு அது ஏத்த மாரி இருக்குமானு எல்லா வித திலியு அத பாத்துதா செயல்படணு பட் இதே சிங்களா இருந்தா நம்ம எது பாக்க வேண்டியதில்ல எதா இருந்தாலு அட்ஜஸ் பண்ணி போய்க்குவோ ஒன்னு சரியில்லின் னாலு இன்னோரு பக்கோ அது நல்லா இருக்குன் அதுல பாத்து போய்க்குவோ ஒண்ணு புடிக்கலினா வேற வாங்கிட்டு போயிருவோ ஆனா இது கமிட்மெண்ட்ல அப்டி கெடையாதுங்க இது வாங்கியே ஆவுணுன்னு அவிங் க அடம் புடிச்சா அத வாங்கி குடுக்லின்னா கோவ்ச்சிட் போய்ருவாங்க அதுக்கப்றோ கொழந்தைங்க அதுக்கு மேல நச்சு பண்ணுங்க
அது வாங்கி குடு இது வாங்கி குடு அத பண்ணு இத பண்ணுனேதா போகு
ஆமாங்க இது எல்லார்டையு ஹேண்டில் பண்ணி கொண்டு போறத் தா ஃபேமிலியேங்க
அது கரெட்டு தா தம்பி ஆனா வந்து அ நெக்ஸ்ட்டு சுற்றுலாலா போறதுக்குள்ள ஒரு நல்ல வேலைல போய்ட்டு அ அதுல வந்து ஓ காசுல போ அதுதா வந்து சின்ன விஷயோ வாங்கறதுன இருந்தாலே பல மாட்டு யோசிக்க மாட்டே உன்கிட்ட இருந்து ச்சுன்னா சரி தா ஒங்கிட்ட காசு இருக்கு வாங்கிக்கலாங்கற ஒரு ப்ரீடம் இருக்கு ஒரு கான்பிடென்ஸு இருக்கு
கண்டிப்பாங்க அது இப்ப எ காசுல நா வாங்குனா அது எனக்கு கு‌ ஒரு திருப்தி இருக்குங்க இதே இவிங்க காசுல ஃபேமிலி அப்பா அம்மா சம்பாதிக்கிற காசுல வாங்குனா அவிங்களுக்கு புடிக்காதுங்க
அதுக்கப்புறோ அவிங்களுக்கு ஏ எதுக்குன் பதில் சொல்னு இல்லைனா மறைக்க வேண்டியதா‌ போயிருங்க
ஆமா அதெல்லா இப்ப ஒன்னு தெரிவிக் க்காது இன்னு கொஞ்ச நேரா ஆனா வந்து வேலைக்கு எப்டி வந்து நம்ம ட்ரை பண்ணோமோ அந்த மாரி ட்ரை பண்ணி உள்ள போக‌ ஓகேயா
ஓகேங்க்கா ரொம்ப நன்றி
ம் சேரிடா சேரி பாய்
ம் பாய்ங்க்கா செரி